மேடம் வணக்கம்
ம் சொல்லுங்க சார் சாப்ட்டாச்சுங்களா என்னப் பண்றீங்கே
ட மேடம் வீட் வீட்லெ தா மேடம் படுத்துட்டுருக்கே மேடம்
சரி சரிங்க சார் என்னஸ் ஸ்பெஷல்
ஸ்பெஷல் ஒண்ணுல்ல மேடம் தோசே பருப்பு சாம்பார் தா மேடம்
சரிங்க சார் எல்லா சாப்ட்டாங்களா வீட்ல ம் சரிங்க சார் ஹலோ என்னெ என்ன பண்றாங்க
எல்லாரு சாப்ட்டாங் மேடம் சாப்ட்டு படுக்க போறாங்க
ம்
நானூ டைம் மேடம் ஃப்ரென்ஸ் கூட போயி டூ வெலிலே சுத்திட்டு வந்துட்டெ ஈவ்னிங் அஞ்சி மணிக்கி போயிருந்தே மேடம் போயிட்டூ பசங்க கூட அப்டே பார்க்குக்கு போயிட்டு பார்க்குலெ போயிட்டு கொஞ்சொ நேரோ சுத்திட்டு
ஓகே சார்
கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க நெறெயே இன்னிக்கு ரஷ் அதிகம் மேம் பார்க்ல
ஆமா ஆமாங் சார்
ஆ பார்க்ல ரஷ் அதிக இன்னிக்கு நெறெயே பேர் வந்திருந்தாங்க
ம் ஓகே சார்
ல்லா கொஞ்சம் நேரோ அங்க பசங்களு வந்துருந்தாங்க நறைய பேரு செரி அவுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்டியே ஒரு டீ கடைக்கு போய்ட்டு அங்க போய்டு டீ குடிச்சிட்டு
ம்
அதுக்கப்புறோ அங்க கொஞ்ச நேரோ ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு
செரிங்க சார்
கெளம்பி அப்பறம் வீட்டுக்கு வந்த மேடம்
செரி செரிங்க சார்
ரொம்ப நல்லா இருந்தது மேடம் இன்னைக்கி டே
இன்னிக்கு டே சூப்பரா போச்சுங்களா
ஆமாம் மேடம்
ம் எனக்கு தான் சார் போரா போச்சு
ஏன் மேடம் என்னாச்சு
அதே ரொட்டீன் ஆன் வீட்டு வேல செய்ணும் கொழந்தய பாத்துக்கணும் கொழந்த இன்னிக்கு ரொம்ப அழுதுட்டு இருந்தான் தூங்க இப்போ தூக்கம் வந்துட்டு அவன சமாதான படுத்த வே முடியல தூக்கம் வந்துட்டாவ்வே அவன சமாதானப்படுத்தறது கஷ்டம் தூங்கவும் மாட்டான் அவ்ளோ சீக்கிரம் திரு தூக்கம் வந்துடுச்சுனா
சரிங்க மேடம்
ஏது மாயி எதுக்கழுவுறான் அப்டின்னு தெரியாம ஆ பாதி தூக்கத்துல அப்டியே விள்ளாடிட்டு இருந்தான் போய் இடிச்சுக்கிட்டான்
செரிங்க மேடம்
உள்ள அதுல இதுளன்னு இடிச்சிக்கிட்டு அழுதுட்டேருந்தா செரி தூக்கம் வந்துருச்சு அப்டின்ட்டு தூங்க வக்கலாம்னு பாத்தா அதுக்கும் தூங்கல கிட்டத்தட்ட ஒன் அவர்கி கிட்ட இன்னிக்கு தூங்க வச்சோ சார் அப்யும் தூங்கல லாஸ்ட்டா செரி யானையில போட்டு ஆட்டிலாம் அப்டின்னுட்டு ஆட்னே அப்பதான் சார் தூங்குனா இன்னிக்கு வேற ஒரு அடி அடிச்ட்டேன் வேற
அப்டிங்களா தப்பு மேடம் அதெல்லா கொழந்தங்க மேலள்லா கை வக்கக் கூடாது மேடம் தப்பு மேடம்
என்ன சார் பண்றது இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த லெவல் க்கு இருக்கு அந்த மாதிரி
ஓகே ஓகே மேடம் அதுக்குன்னு கொழந்த போய் என்ன மேடம் பண்ணுச்சி
கொழந்த கரெக்ட்டு‌ தா சார் இப்போ வீட்ல யாராவதுப் பாத்துக்குட்டா பரவால்ல டே டைம்லியு அவ்ளவா பாத்துக்க மாட்டேங்கிறாங்க என்னா அவுங்க வேலயா போ போயிடுறாங்க அவுங்களயு கொற சொல்ல முடியாது ம் நைட் டைம்லயு நான்ந்தா கண்ண முழுச்சி பாத்துக்கணு ஆ அவுரு வேலையா போய்டுறாரு நா என்ன சார் பண்றது அந்த லெவலுக்குப் போய்டுச்சி ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அப்டின்ற லெவலுக்கு போய்டுச்சி
அப்டிங்களா மேடம் நீங்க முடிஞ்ச வெரிக்கு அதுக்கான டைம்ம வந்து ஒதுக்கிலால மேடம் கொ கொழந்தய பாத்துக்கறதுக்கு இவ்ளோ டைம் நம்பளுடைய வேலைக்கு இவ்ளோ டைம்ன் சொல்ட்டு அத ஒதுக்கில்லால மேடம்
அ கரெக்ட்டு தா சார் இப்போ இப் போ வெளிய போறாங்க இப்போ இவுங்க எங்க மதர் இன்லால்லாம் கூட வெளிய போறாங்க வராங் க நம்போ வந்து எங்க போறோ ஹஸ்பண்ட்டு வேலைக் போய்ட்டு அ பசங்கள் ளோட ப்ரெண்ட்ஸ்ஸோட போய்ட்டு வராங்க நம்பளுக்கு அந்த நாலு செவுத்துக்குள்ள இருக்குறது நம்புளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனாருக்கோ அப்டின்றது யாருமே யோசிக்க ல சர் ஒரு ஸ்டேஜ் வரைக்குந்தா எல்லாருக்குமே அந்த லிமிட்ட கிராஸ் ஆய்ருச்சி‌ அப்டின்னா நம்பளாலே கண்ட்ரோல் ல் பண்ண முடியாது அதுல்லா
சரிதா மேடம்
அந்த மாதிரிதா சார் ஆய்ருச்சி
புரியுது மேடம் பட் ஆனா நீங்க முடிஞ்ச வெரிக்கு நீங்க வந்து இப்போ உங்களுக்கு தெரியுல்ல மேடம் கொழந்த இந்த டைம்ல விளாடுவா இந்த டைம்ல தூங்குவான்னு சொல்லித்
ஆமா ஆமாங் சார் இன்னிக்கு வந்து ரொம்ப க கம்மி அவன் தூங்குனது டேஸ் டே டைம்ல இன்னிக்கு ரொம்ப கம்மி அ டேக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ்க்கு மேல தூங்குனா மட்டுந்தா அவ வந் து நார்ம்லா இருப்பா த்ரீ ஹவர்ஸ்க்குள்ள தூங்கணா அப்டின்னா சுத்தமா அவுனுக்கு எப்டி சொல்றது பாதி தூக்கத் துல எழந்துட்டு நார்மலாவே நல்லாவே விளையாடிட்ருப்பா பாதி துக்குத்துல எழந்துட்டப்ப நா அதுக்கப்புறோ எதுக்கு அழுவுறா ஏ அழுவுறா அப்டின்னே தெரியாது கண்ணத் தேச்சிட்டு தேச்சிட்டு அழுவ்வா செரி தூக்கோ வந்துடுச்சி அப் அப்டின்னு யானையில போட்டு ஆட்டினா கூட தூங்க மாட்டா
அப்டிங்ளா
ம் ஒன் அவர்கிட்ட ஆட்ன ஈவினிங் அப்டிதா ஒன் அவர்கிட்ட ஆட்ன சார் அதுக்கப்புறோ‌ தூங்கணா ஆஃப்பன்அவர் தா தூங்கணா நான் நெக்ஸ்பட் பண்ணது இன்னிக்கு டூ அவர்ஸ்க்கு மேல தோங்குவா அப்டின்னுட் டு எக்ஸ்பெக்ட் பண்ணே அந்த டூ அவர்ஸ்க்கு மேல தூங்கல அவ அதுக்குள்ளவு தூங்குனா அவ ஆஃப்பன்னவர் கூட தூங்கல
செரிங்க மேடம்
அதனாலயே அவ நல்லாவே விளையாடிட்டு இருந்து திடீர்னு அழுவுறா கண்ண தேய்சிட்டு தேச்சிட்டு அழுறா எல்லாமே பண்றா அவ சாப்புடுறது‌ இல்ல ஒழுங்கா அந்த பாதி தூக்கத்துல எழுந்துகிட்டாவே சாப்படுறது இல்ல அ அழுதுட்டே இருப்பா நார்ம்லா விளையாட மாட்டா எல்லார்கிட்டயு என்ன விட்டுட்டு இப்டி அப்டிக் கூட போக மாட்டா என்ன எந்த வேலியு செய்யவே விட மாட்டா வாஷ்ரூம் கூட போக விட மாட்டா அந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு போயிட்டா வேற என்ன சர் ஆகு கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் தா ஆகு அதே மாதிரி எனக்கு ரெஸ்ட்டு குடுக்கணு எனக்கு ரெஸ்ட்டு இல்ல
ஒ கரெட்டு மேடம்
ம் எனக்கு ரெஸ்ட்டு குடுக்கணு இல்லிங்ளா நானு மிஷின் மாதிரி ஓடிட்டே இருந்தா எப்டி
ஆமாங்க மேடம்
ம் அத அதனாலதான் சார் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு தூங்றியா இல்லையடா அப்டின்ட்டு ஒரு அடி அடிச்சுட்டே வேற கத்தி விட்டுட்டன் புடிச்சு
அப்படிதான் மேடம்
இவ்ளோ கோவம் ஆயிடுச்சு என்னாளா என்ன நாலு செவத்துக்குள்ள இப்படி காலிலிருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காலே குழந்தைவரை பார்த்துட்டு இருக்காலே அப்படின்னுட்டே இல்ல யாருக்கு
கரெக்ட்டு தான் மேடம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் அதுக்கர டைம வந்து வ ஒதுக்குக்குங்க மேடம் இதுக்கப்புறம் குழந்தை விளையாடுற டைம்ல நம்மளும் அவங்க கூட சேர்ந்து விளையாடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துருங்க மேடம்
ஆ இப்ப டே டைம்லயும் எனக்கு சரியா தூக்கம் இல்ல நைட் டைம்லயு டூ டைம் த்ரீ டைம்ஸ் எலுரா கொழுந்த
ஓகே மேடம்
ஆ எப்பயாவது எனக்கு ரெஸ்ட்டூ குடுத்தாதான சார் வேலையும் செய்யணும் குழந்தைய பாத்துக்கணும் தூங்கவும் கூடாது நைட் டைம்லயும் குழந்த பாத்துக்கன்னு எல்லா நான் என்ன கேக்குறே எல்லா பிரியாரிட்டியும் வந்து அம்மாக்கு மட்டும்தான் இருக்கா
அப்படிலாம் இல்ல மேடம்
ஆ பாத்துக்கணும் இல்லைங்களா அப்பா அப்படின்றவங்க கூட பாத்துக்கணும் நைட்டைம்ல ஒரு ஹெல்ப் பண்றது இல்ல டே டைம்ல ஒரு ஹெல்ப் பண்றது இல்ல அந்த மாதிரிதான் இருக்கு
இல்ல மேடம் அவங்களும் ஒர்க் போறாங்க வெளியில போறாங்க வராங்க ஏன்னா அவங்களுக்கு
குழந்த கூட டைம் ஸ்பென் பண்ணனும் சார் அப்புறம் அப்பான்ற பாசம் எப்படி வரும் அவங்களுக்கு சொல்லுங்க
கரெக்ட் தான் மேடம் ஆனா இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் வெளியில போறாங்க வராங்க அவங்களுக்கும் ஒரு சில வேலை இருக்கும் அவங்களுக்கும் டிப்ரெஷன் இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்றப்போ அவங்க அதையும் மேனேஜ் பண்ணணும் இங்க வந்து வீட்டையும் பார்க்கணும் இல்லை மேடம் இப்போது நீங்களாவது பரவாயில்ல மேடம் வீட்டில் மட்டுும்தான் இருக்கீங்க ஸோ அதனால பிரச்சனை
அப்படிதான் சொல் அதுதான் சொல்றது தான் தப்பு வீட்ல தானே இருக்கீங்க அப்படின்னுட்டு வீட்ல இருந்து பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும் சரி எங எங்களால வ வந்து அந்த மா வேலையை நாங்க போய் செய்ய முடியும் நீங்க செய்யற வேலையை எங்களால செய்ய முடியும் எங்க வேலையை ஒரு நாள் எங்களுக்கு ரெஸ்ட் குடுத்துட்டு உங்களால செய்ய முடியுமா என்னுடைய கொஸ்டின் அதுதான் இப்போ நாங்க முடியல அப்படின்னுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நீங்க வந்து ஆ இப்போ வீடு எப்படி இருக்கும்
ஆமா மேடம் மேடம் ஆனா நீங்க சொல்றீங்க மேடம் வீட்டுல இருக்க வேலையை விட வெளியில இருக் இரு வேலைதான் கஷ்டம் வெளியில இருக்கற வேலை விட வீட்டல இருக்கற வேலைதான் கஷ்டம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க மேடம் ஆனால் இருந்தாலும் நீங்கள் வெளியில வந்து ஒரு முறை பார்த்தா தான் மேடம் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து வீட்டல பொறுத்த வரைக்கும் நீங்க ரொட்டினா அதை மட்டும் தான் மேடம் பண்ண போறீங்க ஆனா நாங்க வெளிய போயிட்டு ஒரு நாலு பேரை பார்த்து நாலு பேர் கூட கம்யூனிகேஷன் வச்சு சொல்லுங்க மேடம்
ஆ ரொட்டினா இதுதா பண்றோ நாங்க இல்லன்னு சொல்லுல அதுக்கு மேல இப்போ ஒரு வேலைக்கு அப்பனு வெளியில போயிட்டாலும் அதே வேலைய நம்மளும் அதே இடத்துல ரொட்டனா அதே தான இ தான் வருக்கு என்னடா மாற போது அப்டி தான வரு
ஆமா மேடம்
ம் அதேதானே நீங்களும் ரொட்டினா செய்யறீங்க
ஆமா மேடம்
ஹா அது உங்களுக்கு எங்களுக்கு உங்களுக்காவது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க ரெஸ்ட்டு எடுத்துக்கிறீங்க லீவ் கெடைக்குது
சேரிங்க மேடம்
எங்களுக்கு ரெஸ்ட்டு கெடைக்குதா நாங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டா உங்க நெலைமைய யோசிச்சு பாருங்க
கரெக்டு தா மேடம்
சாப்பாடு செய்யறது இல்ல தொ ட்ரெஸ் வாஷ் பண்றது இல்ல சாமான் வெலக் கறதில்ல இதெல்லா எதுமே பண்ணாம நாங்க ஒரு நாள் வெளிலயோ இல்ல எங்கயாவது வெளில போயிட்டு நாங்க இல்ல ரெஸ்ட்டுலதா இரு ந்துபோ எதுமே செய்ய மாட்டோ அப்டினா வீடு என்ன நெலமேல இருக்கு அ வயித்துக்கு சாப்பாடு ஒருமோ அதெல்லா யோசிக்கணுமா இல்லையா நீங்க
ஆமாங்க மேடம்
ம் எப்டி இருக்கு வீடு கொஞ்சோ யோசிச்சு பாருங்க
சரிங்கதா மேடம்
ஆ ஒரு உமேன் இல்லாத வீடு எப்டி இருக்கு அதனால நீங்களே யோசிக்கணு ஸ் த மெத பத்தியுமே யோசிக்கறது இல்ல வீட்ல தான இருக்கே செஞ்ச வேலயே தான செய்றே உனக்கு என்ன அப்டின்லா பேச கூடாது சு
அப்டி இல்ல மேடம் அ என்னதா இருந்தாலு அவுங்களுக்குனு ஒரு சில வெளில கஷ்டோ இருக்குல்ல மேடம்
ம் கரெக்ட்டு தான் சார்
மேடம்
ம் சார்
சொல்லுங்க மேடம்
அதுதான் சார் சொல்றே வீட்டுலதா இருக்கேன் அப்டின்னு சொல்லாதீங்க எனிவே எனக்கு செகண்ட் லைன் வருது நா அப்றம் கூப்டவா பாய்சு
மேடம் எனக்கு இன்னொரு கால் வந்துட்டுருக்கு மேடம் நான் உங்களுக்கு அப்றமா கூப்டுறேன் மேடம்
ஆ செரிங்க சார் ஓகே
ஓகே மேடம் ஓகே